ஹலோ
ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கோ வீட்ல அனைவரும் நலமா
அனைவரும் நலமே அங்கு நலமா
அனைவரும் நலம் அப்புறம் சாப்டாச்சா
மதியோ சாப்டங்க இன்னு நைட் சாப்பாடு இல்ல
ஆ சர் சரி என்ன சமையல் பண்றாங்க வீட்ல
வீட்லயா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா
ஆமா
அதனால இது சிக்கன் எடுத்தோம்
ஆ இங்க எங்க வீட்டுல மீனு உயிரோட எடுத்துட்டு வந்து வித்தாங்க நாங்க வில்லேஜ் தா
ஓகே
உயிரோடயே இருந்ததுங்க அது என்னாது வழவழன் இருக்கும் பாருங்க அந்த மீனு வெறால் மீனா அந்த மீனு அந்த மீன் தா அன்னைக்கு ஆமா அது புடிக்கவே முடியாது அந்த மீன அ அந்த மீன் தா உயிரோட அம்மா அத அடிச்சு அது குழம்பு வச்சு குடுத்தாங்க நல்லா இருந்தது மீனு
ஓகே ஓகே நீங்க சமைக்க மாட்டீங்களோ
ஆ எனக்கு மீன் ஆயவே தெரியாது சமைப்ப மீன் குழம்பு வைப்பே ஆனா அந்த அளவுக்கெல்லா தெரியாது
ஓகே அது முறையா வந்து கிளீன் பண்ண வராது இல்லைங்களா ஆ எது ஃப்ரை பண்டீங்ளா இல்ல கொழம்பு மட்டு வெச்சீங்ளா
இல்ல கொஞ்சோ கொழம்பு வெசிட்ட கொஞ்சோ ஃப்ரை பண்ணியாச்சு ஏன்னா கொழம்புல போட் மீன் எனக்கு புடிக்காது ஃப்ரை பண்ணாதா சாப்புடுவே
ஓகே ஓகே
உ
நல்லா இருந்ததுங்ளா கொழம்பு
ஆ கொழம்பு சூப்பரா இருந்தது அம்மா நல்லா வெச்
ஆ ஆ ஓகே இல்ல வள வளப்பா இருந்ததுன் சொன்னீங்ளா மீனு ஒரு வேள அதா டேஸ்ட் எப்டி இருந்ததுனு கேட்ட
இல்ல இல்ல அது அது இந்த சாம்பல்லா போட்டு அத எடுத்துடுவாங்க அந்த மீன்ல இருக்க அந்த வழவழப் அப்ப தன்மைய ஃபுல்லா எடுத்துட்டு அப்றோ அலசி வெப்பாங்க துள்ளுதுங்க அதா ஆ சொல்லுங்க
வளவளப்பா இருந்துச்சுன்னா இப்ப மேல செதில்கள் இருக்காதா
ஆ ஹா இல்ல செதில்லா இல்ல. அதிகமா இல்ல ஏதோ கொஞ்சோ இருந்தது. அது சாம்பல் போட்டா அப்டியே இந்த வழவழப்பு தன்மைையல்லா எடுத்துரும் இல்லையா அதனால ஒன்னும் பிரச்சன இல்ல நா அம்மா மீன் ஆாயிறப்ப பாத்துட்டு இருந்தே நானு எயா அம்
ம் ம்
மீன் ஆஞ்சிட்டு இருக்க மாட்டேன் ஆனா திருப்பி பண்றப்ப அது வரமாட்டேங்குது அதோட விட்டாச்சி
ஓகே ஆ ஹா இல்ல நா இப்போதான ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி பட்றே சாம்பல்ல வந்துட்டு அந்த மீன வந்து கிளீன் பண்றது அப்டின்ட்டு
ஆ ஹா ஆமா அது வழவழப்பு தன்ம இதல் இந்த மாரிலா எங்க கிராம சைடு இந்த மாரில்லா பண்ணுவாங்க அடிக்கடி இந்த சாம்பல்லதா போட்டு அத எடுத்து இது பண்ணுவாங்க.
ம் ம் ம் இப்ப எப் எங்க ஏரியா சைட்லா டேம் இருக்கு அங்க இருந்து டேம் கெண்ட அப்டின்னு சொல்லுவாங்க அந்த கெண்டை மீன்லா இருக்கு இல்லைங்ளா ஏரில ஆறுல ஆ அதுதா மோஸ்ட்லி இங்க அதிகமா கெடைக்கிறது அதுதா
டை மீன் இன்றது வருத்தா அது கசகாதா
ஆ ஹா அது ஃப்ரை பண்ணாதா நல்லா டேஸ்ட் தருமே. ஆமா அதுக் கரெக்ட்டா அவனே அந்த உள்ள அந்த சத்தன்னு சொல்றாங்க இல்லைங்ளா
உள்ள அதெல்லா
அதோடைய கழிவுகள் அந்த கழிவுகளும் கரெக்டா எடுக்கணும். அதே மாரி அதுக்குள்ள ஏதோ ஒரு பச்சையா ஒரு பால் மாரி இருக்குங்ளா அதுதா வந்து ஒடையாம எடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்டி ஒடைஞ்சிச்சுனா ஃபிஷ் ஃபுல்லாவே அப்டியே கசப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க.
ஆ இல்ல ஒரு நாள் அம்மா அது செஞ்சு குடுத்தாங்க கெண்ட மீன் தா அது பாத்தா லைட்டா கசப் கசக்குற மாரி இருந்தது ஒ அதனால அது சாப்புட்ல அதுலருந்து அந்த மீன் சாப்புட்றது இல்ல.
ஆ அதா அந்த பிசுறு வந்து ஒடஞ்சிருக்கு அவுங்க கிளீன் பண்ணும் போதே பிசுரு வந்து ஒடைஞ்சிட்டு இருந்திருக்கும்னு நெனைக்றே
இல்ல நீங்க மீன் நல்லா கிளீன் பண்ணுவீங்களா, அலசுவீங்களா
ஆ ஆ மீன்லா நாங்ளே வந்து புடிச்சிட்டு வந்து கிளீன் பண்ணி அது மேல உள்ள செதில்கள எடுத்து அறுத்து உள்ள அந்த கழிவுகள் கரெக்ட்டா எடுக்கணு
ஆ நானு மீன் புடிக்க எல்லா போயிருக்கே. பசங்க கூட சின்ன சின்ன பசங்க ஒரு ஏழாவது, எட்டாவது படிக்கிற பசங்க கூட நாங்க கொல்லிட சைடு அந்த சைடு பாத்தோம்னா தூண்டில எடுத்துட்டு வருவாங்க இந்த சன் ஞாயிற்றுக்கிழமா ச்சுனா பசங்க எல்லா வந்தருது வீட்டுக்கு வந்துட்டு நாங்க எல்லா ஜாலியா போயிட்டா அ மாரி எறால் கெடைக்கு ஒரு ஒரு எறாளு அவ்ளோவ்ளோ பெருசு இருக்கு எறால் புடுச்சு தருவானுங்க அந்த இதுல ஆனா அது மேலயே இருக்காது. கொக்கிலே இல்ல ஆ கொக்கிலதா பசங்க அதுல அந்த ஒரு பூச்சி மாரி வச்சு புடுச்சுருவானுங்க ஒரு மூணு எறால் தா புடுச் ச்சு குடுத்தானுங்க அவ்ளோவ்ளோ பெருசு மூணு இறாலு அவ்ளோ சூ ப்பரா இருந்தது நல்லா அதிகமா இருந்தது.
ஓக்கே இறால வந்து இப்ப புடிக் ஒரு இறால் வந்து உயிரோடு இருக்கும்போ பெருசா தா இருக்கு. ஆனா சமைக்கும் போது அப்டியே சுருங்கிடு இல்லையா.
ஆமா ஆமா இல்லைங்க அதா அதோட சதையே அவ்ளோக்கு இருந்தது. ஒரு அஞ்சு எறா ஒரு எ றா வந்து இந்த சின்ன எறா ஒரு ஆறு எறா ஏழு எறாக்கு சமம் மாரி இருந்தது அவ்ளோ பெருசு அது ஒரு ஆள் சாப்ட்டா அது கரெக்ட்டா இருக்கு
ஆஹா
எங்க ஊரு சைடு நண்டு ஆ மீனு இந்த மார் நண்டு வயல் நண்டு அ இந்த மாரி கடல் வயல் நண்டு வயல் நண்டு பாத்தோனா இந்த மழ டைம்ல வந்து பாத்தா நைட்ல வந்து பாத்தா எல்லா வயல்ல நிப்பாங்க கொட புடிச்சுகிட்டு ஒரு கைல லைட்டு வச்சுக்கிட்டு கொட புடுச்சுக் நிப்பாங்க பாத்தா என்னா பண்றாங்கன் பா த்தா வயல்ல நண்டு புடுச்சிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல பன்னெண்டு மணிக்கு அன்டைம்லலா புடுச்சிட் நிப்பாங்க நண்டு அந்த ம் ஆமா வெளில வரப்பு சைடு பாத் தனா அந்த சைடு நிக்கு அது மாரி ம் அந்த மார்லா நெறைய கெடைக்கு எங்ஊர் சைடு
பரவால்ல வில்லேஜ் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும்போல
ஐயோ கண்டிப்பா நல்லாருக்கு அது மாரி மாங்கா அடுச்சு சாப்பட்றது அ அப்றோ தோட்டக்காரங்க வந்து திட்றது. அந்த மாதிரிலா நா ங்க பண்ணிருக்கோ ஜாலியா இருக்கு அந்த லைஃப் நல்லாருக்கு
ஆம்மாம்மா இப்ப நம்ம வளந்து வர காலகட்டத்து லா அதெல்லா அப்டியே எல்லா அழஞ்சிட்டுதா இருக்கு
ஆமாமா இப்பல்லா சுத்தமா அழிஞ்சிருச்சு நாங்க பா்த்தோன்னா அப்ப விளையாட்றது கொக்கோ விளாட்றது கபடி அப்றோ இந்த கல்சரணம் வச்சு வெள்ளாடுவோ அப்பெல்லா ஃபோனே என்னான் தெரியாம போயிச்சு ஆனா இப் இப்ப உள்ள பசங்கலா வெளிலியே வரமாட்டேங்றாங்க ஃபோனுக்கு எல்லாத்துக்குமே ஆமா அடிக்ட் ஆயி ட்டாங்க
ம் அந்த ஃபோன எடுத்து வெச் ட்டாங்னா பெரியவங்க யூஸ் பண்றாங்ளோ இல்லியோ சின்ன கொழந்தைக அதிகமா அடிக் டாருக்காங்க
இப்ப ஏங்க நீங்க சொல்றீங்க என்னோட பையன்ட்ட ஃபோன குடுத்துட்டுதா நா வந்துருக்க இல்லன்னா அவ விடமாட்டா பேசுறதுக்கு விடமாட்டா
ம் ம் எ கொழந்தைக்கி இப்போ ரெண்டு வயச் சு ஆகுது எங்க பொண்ணுக்கு நாங்க இ த்தனாளா வந்துட்டு ஃபோனே காட்டாம வெச்சிட்டு இருந்தோ இந்த பக்கத்து வீட்டு பசங்க இந்த ஒன் மந்த்துல மே மந்த்துல லீவ் அவுங்க கூட வெளாடி வெளாடி அவுங்க ஃபோன் யூஸ் பண்றத பாத்துட்டு ஃபுல்லா ஃபோன்லதா உக்காந்
பாத்தீங்களா ஆ
நம்ம என்னா கண்ட்ரோல் பண்ணாம ஏதா ஒரு விஷயத்துல அவுங்க அடிக்ட் ஆயிடுறாங்க அது
ம் ஆமா ஆமா இல்ல அப்டியு இல்ல எங்களால வந்து எப்டி இப்ப சொல்றது ஏதா ஒரு அதா நாங்க வேல செய்ய போனாலு கூடவே நிக்கிறாங்க ஏ சாப்றதா இருந்தாலு குளி க்க போறதா இருந்தாலு எந்த வேல செய்றதா இருந்தாலு ஆனா அந்த ஃபோன குடுத்துட்டு உக்கார சொன்னா நம்ம என்னா வேல கூட செஞ்சுட்டு நம்ம வந் தர்லா ஆமா செஞ்சி எல்லாத்தையு முடிச்சிருலா முடிச்சிட்டு அது வரைக்கு அமைதியா பாத்துட்டு இருப் பாங்க அதுனால அப்டியே ஃபோன் குடுத்தே பழகிக்கிட்ட என்னோட பையன ம்
கண்ட்ரோல் பண்ண பாருங்க இப்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க
நானு பாக்குற முடியில ரொம்போ அழுறா அழுதா அப்புறோ அடிக்கிற மாரி ஆகுது அந்த மாரி போய்ட்டு இருக்கு அப்டியோ இல்ல எங் வீடு சைடு மாடு இந்த மாரிலா இருக்கு கன்னுக் குட்டி அந்த கன்னு குட்டிட்ட கொஞ்சோ நேரோ வெளையாட சொல்லிட்டு இப்டி சாப்பாடு ஊ ட்றது சாப்பாடு ஊட்டிட்டு சாப் டுட்டு வர்றது அந்த மாரி இப்ப கொஞ்சோ கம்மி ஆயிருக்கு ஃபோன் பாக் கறது இந்த கால் பேசுறதால ஃபோன் குடுத்துட்டு வந்துட்டே
சேரி செரி நீங்க என்ன விவசாய பாக்குறீங்களா
ஆ எங்க வீட்டுல விவசாயி நா வந்து இங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்ருந்தே இப்ப வந்து தம்பி என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெளில இருக்காரு அதனால தம்பி இப்ப அம்மாவானதுல இருந்து வீட்லயேதா இருக்குறே எங்கேயு இப்ப வெளில போறதுல்ல ஆனா வீட்டுல வயல் வேளில இருக்கே ம் இப்போ நடுவு நட்ருக்கோ நெல்லு
ஹா ஹா ஹா
ஆ எள்ளு போட்டு முடிச்சாச்சு எள்ளு போட்டப்பதா செம்ம மழ மழ வந்து எல்லாத்தையு வீணாக்கிடுச்சு மழ ஆனா அது வெயில் டைம்ல தா நா கோடை காலத்து அப்பதானு போடுவாங்க எள்ளுன்றது அந்த டைம்ல இயற்கையே மாறி போயி பாத்தீங்கன்னா மாசலயே அடிச்சிருச்சு
ஆ
சுத்தமாங்க எல்லா எள்ளூ இங்க நெனஞ்சு ஓடுது அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ம் போட் ட மொதலே எங்களுக்கு கெடைக்கல அதோட அந்த ஆமா சுத்தமா கெடைக்கல எதோ கெடச்சது வரைக்கு வெச்சு எடுத்துட்டு வந்தா சு அதோட இப்ப இதுக்கப்பறோ எள்ளுன்றதே வேணான்ற மாரி தோணுது ரொம்ப கஷ்டப்பட்டு எது கெடைக்காத மாரி போச்சு
ம் ம் ம் எள்ளுன்றது எப்டி அது சின்ன சின்னதா இருக்கு எப்டி எடுப்பீங்க
எள்ளு வந்து பாத்தோனா அத அறுத்துருவோ நல்லா செடி ஒயரோ நம்ம செடி மாரி இருக்கு அத அறுத்து பாத் தோனா அந்த பட்றன் சொல்லுவாங்க அத போட்டு மூடி போட்டுடுவோ அ படுதாவுல வச்சு மூடி போட்ருவோ சுத்தி அத அடிக்கடிக்க வச்சு மூடி போட்ருவோ மூடி போடுறப்ப அத அவிஞ்சுடு அது உள்ள காத்து போகாத அளவுக்கு அவிஞ்சு போயிடு அத எடுத்துட்டு ஒரு அஞ் அஞ்சு நாள் வச்சு மூடி போடுவோ அப்பறோ அத எடுத்து உதறி போட்டா அந்த அஞ் அஞ்சு நாள் ஒதருவோ மொத்தோ அத ஃபர்ஸ்ட் நாள் அதிகமா கொட்டாது ரெண்டாவது நாள் தா வெயில்ல உதர்றப்ப கொட்டிடு
ம்
லாஸ்ட்டா அஞ்சாவது நாள் வந்து பாத்தனா ஒரு கடிய வச்சு அடிப்போ அதுல சுத்தமா எறங்கிடு அந்த எள்ளு அப்பறோ அத எடுத்து ஆமா சுத்தமா அது அஞ்சா நாள் தா அது ஃபுல்லா கொட்டிடு
ம் ம்
ஆ அந்த மாரி அது கொட்டி அப்பறோ அத தூத்தி அதுல உள்ள கல்லெடுக்கணு அதுல இந்த பொட்டு எள்ளுன் சொல்வாங்க அந்த எள்ளு கொஞ்சோ கசக்கு அந்த எள்ள தனியா பிருச்சு எடுக்கணு அது ரொம்ப ஹெவியான வேலைங்க அது எள்ளுன்றது
ஆமா இப்ப நெறைய கடைகளுக்கு வர்றதே இந்த பொட்டு எள்ளு தா வரு கசக்கர எள்ளு தா இருக்கு கொஞ்சோ நல்லா குவாலிட்டியா இருக்கறது பிராண்டடா இருக்கறது எக்ஸ்போர்ட் பண்ணிறாங்க போல ஆ நம்ம ஏரியால வர்றது எல்லாமே கசப்பான எள்ளாதா இருக்குது
ஆனா அந்த பொட்டு எள்ளுன்றது கம்மியான வெலைக்கு எடுத்துப்பாங்க ரொம்ப கம்மியா எடுத்துப்பாங்க அங்க
ஆ ஹ
நாங்க தனியா பாத்தீங்கன்னா எடுத்து ஆ சொல்லுங்க இல்ல நாங்க பா தனியா எடுத்து வச்சுக்கிட்டோ எள்ளு எண்ண ஆட்றதுக்குன்னு தனியா எடுத்து வச்சுக்கிட் டோ அந்த மாரி மல்லாட்டு போடுவோ மல்லாட்டா போட்டா தனியா எண்ண எடுத்து ஆடி வச்சுக்கறது அ நெல்லு போட்டாலு ஒரு காகணி போட்டோனா
கால் வருது நா
ஆ சேரி ஓகே ஓ